ஹாய்
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க
ஆஹ் என்ன பண்றீங்க
உங்க வீட்ல ஆள் பரப்பஸ்
என்ன சாப்ட்டீங்க
ஆமா நான் குஸ்கா குஸ்காவா ஏய் போங்கடா மெண் உம்
என்ன குஸ்
வெஜ்ஜு குஷ்கா
ஓகே சூப்பர் சூப்பர் நீங்க செஞ்சீங்ளா
புரியலீங்மா
நீங்களே செஞ்சீங்களான்னு கேக்குறேன்
ஆமாங்
ரெசிபி சொல்லுங்ளே எனக்கு எப்டி செய்ணுன்றது
ஒயிட் குஸ்கா ரெசிபியா வெறு பட்ட லவங்கொ போட்டா போது அது தா ஒயிட் குஸ்கா
பட்டை லவங்கம் போட்டா எப்படிங்க ஒரு ஒயிட் குஸ்கா எனனென்ன ப்ராசஸுன்னு சொல்லுங்க எனக்கு சுத்தமா தெரியாது
எனக்கே தெரியாது எங்க அம்மா செஞ்
நீங்கதான சொன்னீங்க நானே சமைச்சன்
அது போன மாசம் இது இந்த மாசோ ஆமா
சொல்லுங்க உங்க இஷ்டத்துக்கு
அது போன மாசங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கலையா இன்னும்
ஆமா நாங்க டிவி பாத்துட்டு இரு இத டிவியில் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் போயிட்டிருக்கு
என்ன பாத்துட்டு இருக்கீங்க
கே டிவி நான் ஸ்டாப் கொண்டாட்டம்
டி வி நியூஸ்ல பாப்பிங்ளா நீங்க
புரியல
டி வி ஷோஸ் எல்லா பாப்பீங்ளா
ம் குக் வித் கோமாளி
ஓ புடிக்குமா உங்களுக்கு
ம்
ம் ஓகே ஓகே யார பிடிக்கு வித் கோமாளில
எனக்கு வந்து புகழு பாலா அப்பறோ சிவாங்கி
ம்
ஆ சரத்து அப்பறோ அவர ப அவ பேரென்னது தங்கதெர
ஓ குக் வித் கோமாளி மட்டும்தா பாப்பிங்களா வேற எதுவும் பாக்
வேற எதுவு டிவி ஷோ ல்லா பாக்றதில்ல
ஓ வேற எதுவு பாக்கமாட்டிங்களா அப்போ என்ன பண்ணுவீங்க சும்மா இருப்பிங்ளா
ஆமா சும்மா வீட்ல ஒக்காண்டு செவுத்த பா நாலு செவுத்த நாலு டைம் பாத்துட்டு இருப்பே
ஏன் நாலு டைம்
நாலு செவுருதா இருக்கு அதானால நாலு டைம்தா பாக்க முடியு
ஆறு டைம் பாருங்க திரும்ப அதைவே
நா கட்டாயம் ஒரு மூணு மண்நேரம் மூணு மண்நேரம் ஒரு சீ டிவில அவ மூணு மண்நேரம் பாப்பா நா அடுத்தது ரெண்டாயிரும்
ஏங்க செவுத்துல எதாது தெரியுதா உங்களுக்கு
செவுத்துல படோ ஓடிட்டு இருக்கு
ப்ரொஜெக்டர் எல்லா வெச்சிருக்கீங்ளா
இல்ல என் மைண்டுதா ப்ரொஜெக்டர் அதயே மா மாத்தி நா படோ ஓட்டுவ
சூப்பர் இன்னும் உங்க வாய்ஸே டிஃப்ரெண்டா இருக்கு
உங்க வாய்சுங் கூடிதா ஸ்டரக்காயி ஸ்டரக்காயி கேக்குது
அது என் நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்க என்ன பண்ண முடியு அதுக்
அப்டிங்ளா
ஆஹ் ஆமாங்க
செரி செரிங்க
வெயிட் வெறு குஸ்கா மட்டுந்தா சாப்பிட்டீங்ளா சைடு டிஷ்க்கு எதுவு இல்லீங்ளா
ஆஹ்ஹா சிக்கன் எல்லா சாப்பிடறது இல்லீங்
ஓகே ஓகேங்க டயட் மேனேஜ் பண்ணுவீங்கள்ள நீங்கதா அதனாலயா நேத்து உ நைட் எல்லாமயா நற்பனைய எல்லா எப்படி ரன் ஆகுது
ம் சிக்கன் எல்லா சாப்பிடனு பிரெண்டு மால போட்டுருக்கான்ல்ல அத சாப்பிடறது இல்ல
கடையிலயே எப்படி உங்கள் கடை
என்ன கடையா ஆயிட்டே
ஏங்க என்னாச்சு
எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க கடைய ரோடு அகலப்படுத்துறாங்களாமா
ஓ அப்புற என்ன பிஸி பிஸினஸ் பண்ணிட்ருக்கீங்க அந்த கடைய எடுத்துட்டீங்கன்னா என்ன பிசினஸ் பண்ற ஐடியா ல இருக்கீங்க
நா வந்து சும்மாவே இருக்கலா அதுவே பிஸ்னஷா பிளான் பண்ணிட்டு
ஓ சூப்பர் பர் அப்றம் இன்கம் உங்களுக்கு
அதுவா வரு
உங்களுக்குலா சிப்லிங்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு கூட பொறந்தவங்க எல்லா இரு க்காங்களா
அண்ண ஒருத்த இருக்கா பெட்டு கம்மனில பெட்டு தயாரிச் அட்ரஸ் மூணேதான்
ம்
நாங்க நாலு பேரு எங்களுக்கு பயங் கிடயாது
அவங்க பேரு என்ன அந்த நாலு பேரு
உமா பாட்டு எனக்கு ஃபிரண்ஸ்னா பதினஞ்சு மு முப்பது பேர் இருப் க்காங்க
ஒரு பத்து பேர் சொல்லுங்களே லாம்
பேர்லா சொல்லகூடாதுங்
ஃபிரெண்ட்ஸ் பேர் சொல்லலாங்க
இப்பிடி இருந்த
ம்
ஃபிரண்ட்ஸ் பேரு தனுஷ் கணேஷ் சிவா விக் கே பரஸ்
ம்
நா அடிமயா தா இருக்க ராகுலு குருசாமி ரமேசு இப்றோ மாதவன்
எல்லா உங்க கூட படிச்சவங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே
இல்ல இல்ல
அப்றோ
இதுல எவனுமே ஏங்கூட படிக்ல
ஓ ஓகே ஓக் எல்லாம் சும்மா பக்கத்து வீட்டுல அந்த மாரி ஃப்ரண்டு ஓகே ஓகே எல்லா எப்டி வெளையாடுவீங்களா ம் என்ன வெளயாடுவீங்க
ஃப்ரீ ஃபயர் நா ஸ்டாப் கொண்டாட்டம்
எனக்கு கொஞ்சோ சொல்லி் குடுங்க ஃப்ரீ ஃபயர் நா வெளையாடறக்கு
ஃப்ரீ ஃபையர் ஏத்திக்கோங்க வெளாண்டுக்கோங்க
நீங்க சொல்லித்தாங்க நீங் சும்மா
சேரிங்க மொத ப்ஃரீ ஃபயர் ஏத்ணு
ம்
ப்றம் வந்து சென்சிட்டிவிட்டி அத செட் பண்ணனு அப்பதா வந்து நீங் சூட் பண்ணம்போ மொது அங்குட்டு இங்குட்டு போகாம கரெக்டா எதிரி மேல போய் லாக் ஆகு
ம் ஓகே ஓகே
மழ வந்து ஜீரோ லெவல்ல தா தருவாங்க உங்களுக்கு சி எஸ் பி ஆர் ரெண்டுமே ஒர்க் ஆகாது பன்னெண்டாவ லெவலுக் மேல தா உங்களுக்கு சி எஸ், பி ஆர் லா ஒர்க் ஆகு பன்னெண்டாவது லெவல் போறக்கு அம்பது மேட்ச் போனோ நார்மல் மேச் ச் அம்பது பேரு மேட் ச்சி ஒரே அம்பது வாட்டி மடிக்கலா அது வந்து கம்ப்யூட் டர்தா வெள்ளாடு நீங்க போய் யாராச்சு தேடி கண்டு புடிச்சு அடிக்கீணு அதுக்கப்றோ லெவல் ஓ பன்னண்டு மேல ஏறிடுச்சுன்னா சீயஸ்லியா ஓபன் ஆயிடு அப்தா ரியல் கேமர்ஸ் வருவாங்க
ஓ நீங்க எவுளோ நாளா சேந்து வெளாட்றீங்க
நா நாலு வருஷமா வெளாண்டிட்டுருக்கே
உம்
உ உ நாலு வருஷமாவா பேர் ஆரம்பிச்ச காலத்துலே இருந்தே வெளாண்டுட்ருக்கே ஆனா இப்போ ரெகுலரா வெளாட்றதுன்னா நாலு வருஷமா வெளாண்டுட்ருக்கே
உம் ஓகே ஓகே நைட்டு அப்ப தூங்க மாட் டீங்ளா நீங்க
ஆஹ்
உங்குளுக் கம்பெனி யாரு
தனுஷ்
ஓ அவுங்ளோ அவுங்ளோ நீ னு வெளையாண்ட்ருப்பீங்ளா வேர வே வேல இல்லையா உங்குளுக்கலாம்
ஆமா வேல இல்ல
அதுக்குனு இவ்ளோ நேரமா வெளையாடுவீங்க தூங்காம
நாங்க விடிய விடிய கோழி கூவுதோ இல்லையோ நாங்க அந்த பிரீ ஃபயர்ல கன்ன கூவா விட்டுருக்கோ
அந்த பிரீ ஃபயர்ரே அப்ப பான் பண்ணா கர்ரெக்டா இருக்கோ அப்டிதானே
நாங்கல்ல வெயிட்டா இருந்தாலுமே செத்து பொள ஆல்ரெடி வேல மறுபடியு வர வச்சிரு
அத திரும்ப பான் ஆனா அப்ப தூங்குவீங்கல்ல
அ திரும்ப வேணாங்கன்னா மறுபடியும் வேற பேர் வச்சுருவோ
உம் உ ஆக மொத்தத்துல தூங்க மட்டோ மாட்டிங்க நைட்டு
உம்
உடம்புதானுக கெட்டு போகுது
நவழ கெடாய்
உ ஒழுங்கா தூங்காட்டியு உடம்பு வருன்னு சொல்லுவாங்களாமா நீங்க டயட் மட்டும் மேனேஜ் பண்றீங்க அதே பண்ணீங்கன்னா கரெக்டா உங்குலுக் கும்லே ஃபிட் வச்சுக்கலாம்ல பாடி எப்போ
அ ஆ ஃபிட்டாலா இருக்குனோனு அவசியம் இல்லை சும்மா டயட்னு சொல்லி அது பேருக்கு
உம்
கேக் கேக்கு இரும்பு மாரி அது வாட்டுக்கு ஏற அது வாட்டுக்கு இறங்கிட்டு அது வாட்டுக்கு இருக்
நீங்க இருக்க இடமெல்லா எப்டி நல்லா காத்தெல்லா வருமா நீங்க தங்யிருக்க எடத்துலல்லா
டீம்ல வருமான்னு தெரியாது ஆன நாலு டைம்ல நல்லா காத்து வரும்
மழையாங்க இல்ல வெயலு
ஒரு மூணு மண்நேரத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு தட்டுச்சு அப்பற நிண்டுச்சு
வெள்ளயோச்சு சு
பாய்மேடு
என்ன தட்டுச்சுங்களீங்க புரியில
ஊர் பேரா
இல்ல நீங்க ஏதோ கொஞ்சு நேரத்துக்கு முன்னாடி தட்டுச்சுன்னு சொன்னீங்களே அதா என்ன தட்டுச்சுன்னு சொன்னே
புரியல
மழ வந்துச்சான்னு கேக்குறக்கு நீங்க ஏதோ தட்டுச்சுன்னுல்லா சொன்னீங்களையா அதா என்ன தட்டுச்சுன்னு கேக்குறே
மழதா தட்டுச்சு
ஓ ஓகே ஓகே அதத இப்டி ச் சொல்லிட்ருக்க த மழத தட்டுச்சு செல்லிடு எப்டி வெயில்லா
டபுல் சவுண்டு வருதா
உம்
அதாவது கீழே எல்லா சுத்து சுத்து சவுண்ட் வருது அதனால தட்டுறது
கிளைமேட் எல்லா எப்படி இருக்கு நீங்க இருக்க ஊர்ல காலையில வெயில்லா ரொம்ப அதிகமா இல்ல கம்மிதானா
இன்னைக்கு கம்மிதா
உம் நார்மலா எப்படி இருக்கு
ந்து வெளியவே வரல அதனால வெயில் தெர்ல ஒன்னு தெரில
அப்ப ஜாலியா இருப்பீங்க உங்களுக்கு என்னா வெயில பத்தி கவளைல்லா இல்ல
ஆமா
வோக்கு இல்லங்கிறீங்க வோக்கு இல்லங்கிறீங்க எ வெயில்லயு வரமாட்டேங்கிறீங்க ஜாலியா இருப்பீங்க நீங்க
ஆமா
உங்கள மாரி எனக் க்கு ஏதாச் ஒர்க்கு இருந்தா சொல்லுங்க நானு அதே மாரி பண்ற தேடி
என்
உம் எ கான்டாக்ட் பண்ணுங்க
புரியல
அந்த மாரி எனக்கு ஏதாச்சு வேல இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்னு இப்போ எனக்கு ஒரு அனதர் கால் வருது நா போறேங்க பாய்
தேவ